ஹலோ
ஹலோ சிஸ்டர் கேக்குதா சிஸ்
ஆ எனக்கு கேக்குது கேக்குது ஆ ஆ நெட்ஒர்க் இல்லாம கட் ஆயிச்சு போலா இருக்கு நம்ம லாஸ்ட் கால் கட் பண்ணேல அந்த
ஆமா ஆமாமா சேரி சேரி சேரி நானு ரொம்ப நேரோ ஹலோ ஹலோ ஹலோ அப்டின்னு சொல்லிட்டே இருந்தே
ஆ இது அப்டியே கட் ஆயிடுச்சு ஆ
சேரி சொல்லுங்க நீங்க என்ன சமயல் செய்வீங்க
நானா நா எல்லாமே சமப்பே
எல்லாமே சமப்பீங்கன்னா எது ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷலா சமப்பீங்க
சிக்கன் தக்காளி சாதம்
சிக்கன் தக்காளி சாதமா
ஆ ஆ சிக்கன் வந்து சிக்கன் கிரேவி
ஓகே ஓகே ஓகே சிக்கன் கிரேவி சொல்லுங்க எப்டி செய்வீங்கன்னு சொல்லுங்க எனக்கு
சிக்கன் வந்து கழுவிட்டு அத பெப்பரு லெமனு புழிஞ்சிட்டு அத ஊற வச்சுடுவே
சேரி உப்பு போட மாட்டீங்க
ஆ ஆ உப்பு உப்பு போட மாட்டே அப்புறோ வந்து ஆயில் ஊத்திட்டு அந்த பட்டைய எல்லா போடுவாங்கல்ல அதலா போட்டுட்டு ஆனியன் போட்டுட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கு பண்ணிடுவே
சேரி
தக்காளி வந்து அரைச்சிருவே ஃபுல்லா
சேரி சேரி சேரி
அதுக்கு முன்னாடியே ம் நா இது போட்டுருவே ம் வெங்காயம் இருக்கிறப்பயே கொஞ்சோ உப்பு போட்டுருவே அப்பதா கொஞ்சோ அடியில ஒட்டாதுன்னு சொல்லிட்டு அப்போம் இஞ்சி பூண்டு பேஸ் ட்டு போட்டுட்டு தக்காளி அரச்ச தக்காளி ஊத்திட்டு அதுலே நல்ல அது நல்லா ஃபுல்லா கிரீன் அந்த வாசனை எல்லா போயிடுல்ல போற வரைக்கு நல்லா இது பண்ணிட்டு அப்றோ சிக்கன் தூக்கி போடுவே அதுக்கப்புறோ ஆ சிக்கன் வந்து அந்த தக்காளி அந்த இஞ்சி பூண்டுலயே நல்லா ஊறணுமா அம்மா சொல்லியிருக்காங்க அதனால அதுலயே ஃபுல்லா ஊரிட்டு அதுக்கப்புறோ மசாலா என்னென்ன மசாலல்லா இருக்கோ எல்லாத்தையு எல்லாத்தலயு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுருவே
சேரி சேரி
ஆ மஞ்சத்தூள் கரம் மசாலா அப்றோ கொழம்பு மசாலால்லா இருக்கும்ல
ஆ
அது எல்லாத்தையு போட்டுட்டு அப்டியே மூடி வச்சிருவே உப்பு உப்பு போட்டுட்டு
சேரி சேரி சேரி
எங்க வீட்டுல தயிர் இருந்துச்சுன்னா தயிரு சேத்துப்பே
ஓகே ஓகே
அது என்னெல்லா எனக்கு போட்ன்னு தோணுதோ அதெல்லா போடுவே இதுதா போட்ணும்னு இல்ல எனக்கு தோணுச்சுன்னா எல்லா போடுவே
சேரி சேரி சேரி
அந்த மாரி இது இன்கேஸ் வந்து தயிர் இல்லாட்டி எலும்புச்சம்பழம் போடுவே உங்களுக்கு புளிப்பா இருந்தா புடிக்கு அதனால எலுமிச்ச போடுவே அது இவ்ளதா இத வந்து மூடி வச்சிட்டு வேகர வரைக்கு வேகாட்டி தண்ணி எடுத்து ஊத்துவே அது நல்லா வர வரைக்கு எனக் எப்டிலா அத அட்ஜெஸ்ட் பண்ண முடியுமோ அப்டில்லா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுடுவே ஏதோ தெரியு அவ்ளதா ஆனா அம்மாவுக்கு நா வச்சா அம்மா சாப்பிட மாட்டங்க நா வச்சாவே நல்லா இருக்காது சொல்லிட்டு
ஓ சேரி சேரி சேரி அப் என்னோட சிக்கன் ரெசிபி சொல்ட்டுமா நா வந்து சிக்கன் வாஷ் பண்ணி து ஆ இது வெங்காயோ இருக் குல்ல வெங்காயோ சீரகோ முந்திரி இதயும் இதய வந்து மூணு ஃப்ரை பண்ணி அரைச்சிருவே முந்திரி வந்து ரொம்பல்லா இல்ல ஒரு நாலு சீரகம் ஆமா பெருசா இருந்தா பெரு சோம்பு இனிப்பா இருக்கு சோம்பு சோம்பு வந்து இனிப்பா இருக்கு சீரகோ வந்து ரஸத்துக்கெல்லா போடுவாங்க அது ஆ பெரிய வெங்காயோ செஞ்சிட்டு ஆ அது சீரகோ போட்டு எண்ணெய ஊத்தி ஃப்ரை பண்ணுவே கொஞ்சோ ப்ரௌன் ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டா ஓரளவுக்கு ப்ரௌன் போது அப்ப ஒரு கண்ணாடி பதோ வந்தா கூடோ போதோ அந்த ஆனியனு அ அப்றோ வந்து ஒரு நாலஞ்சி முந்திரி ரொம்பல்லா இல்ல கெட்டியா கொழம்பு கெட்டியா இருக்கருக்கு இது வந்து நா கிரேவி மாரி சொல்ற இன்னொரு கிரேவி கிரேவியு சொல்ற அது சிக்கன்லயு இன்னோன்னு சொல்ற இது வந்துட்டு நா வந்துட்டு அதுதா சொன்னே முந்திரி ஆ சீரகோ வெங்காயோ இது வந்து ஃப்ரை பண்ணிட் ட்டு அரச்சிருவே அரைச்சிட்டு எண்ணெய் ஊத்தி ஆ சோம்பு மட்டு போட்டு சோம்பு போட்டுட்டு அப்றோ வந்து ஆனியன் போட்டு ஆனியன் வெச்ச குட்டி குட்டியா இப்போ வெட்டிக்குவே ஆனியன் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு பச்ச மொளகாய் போட்டு அப்றோ நல்லா ஃப்ரை பண்ணி டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்றோ இந்த மசாலா வே சிக்கனு சிக்கனு உப்பு உப்பு போட்டு ட்டு சிக்கன் மசாலா இல்லாட்டி அந்த மாரி மசாலாஸ கொஞ்சோ ஆட் பண்ணிக்குவே கரம் மசாலா இந்த மாரி ஆட் பண்ண மாட்ட சிக்கன் மசாலா மெளகா தூளு இத ஆட் பண்ணிட்டு நல்லா ப்ரை கொஞ்ச நேரோ ப்ரை பண்ணிட்டு அப்றோ தண்ணி ஊத்தி நல்லா வேக வெச்சிருவே இதுவே இதுவே வந்து கிரேவி கன்ஷன் இந்த ஹோட்டல்லா குடு பாங்ளா கிரேவிங் கன் அந்த மாரி வரு இதுவே வந்து இதுவே எனக்கு வந்து குருமா இட்லிக்கு நல்லா நல்லா பெசைஞ்சி அடிக்கோனோ அந்த மாரி பரோட்டாக்கு நல்லா பெசஞ்சி அடிக்கணோ குருமா மாரி வேணு அப்டின்னு சொன்னா இதுவே வந்து இதுக்கு நானே முந்திரி யூஸ் பண்ணாம ஆ இது தேங்கா தேங்கா பேஸ்ட் அரச்சி ஊத்துவே
ஆ
தேங்கா சோம்பு இதெல்லா அரைச்சி ஊத்துவே அதுல அரச்சி ஊத்தி ஊத்தியல்ல வறுக்கும் போது வந்துட்டு அந்த வெங்காயத்து கூட புதினாமு கொத்தமல்லியு கொஞ்சோ அ என்ஹான்ஸ் பண்றதுக்காக புதினாவு கொத்தமல்லியு போட்டு நல்லா வறுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அப்றோ இந்த மசாலா தே அந்த தேங்காகு இந்த இது வெங்காய பே வெங்கா பேஸ்ட் அடி அரைக்கிறல்ல அது புளிய தேங்கா போட்டு போம்பு போட்டு அரைச்சிறுவே அரச் சி இந்த பேஸ்ட் ஊத்திட்டு சிக்கன் போட்டு நல்லா இது பண்ணிட்டு நல்லா தண்ணி ஊத்த தி எவ்ளோ தண்ணி வேணுமோ உப்பு போட்டு மஞ்சத்தூளு அ சிக்கன் மச சாலா எவ்ளவு என்ன என்ன வேணுமோ அதெல்லா போட்டு நல்லா கொதிக்க வெச்சி எடுத்த நல்லா குருமா இது வந்துட்டு இந்த மாரி
ஆரம்பிக்க வேண்டி தானே நீங்க நல்லா தா குக்கிங்ல இவ்ளோ இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க நீங்க ஏ
நீ தக்காளி சாப்பாடு தொல் தக்காளி சாப்பாடு வந்ட்டு எங்க அம்மா ஒ பஸ்டுல்லா நல்லா செய்வாங்க எனக்கு ரொம்ப புடிக்கு எங்க அம்மாக்கு இப்ப அந்த மாதி வரது இல்ல எனக்கு யாராவது தக் காளி சாப்பாடு செஞ்சு குடுத்துஸ் நா சாப்புடுவே அதாவது தக்காளி சாப்பாடு அப்படினா தாலிக்கு கூடாது அப்டியே பாத்து மாதி செய்யணு அதா தண்ணி ஊத்தி அதுக்குள்ள அரிசி எடு து போடுவாங்கல்ல
ஆமா நா அப்டிதா செய்வே
ஆ அந்த மாரே சாப்பாடு அந்த ரெசிபி வேணு
ஆ நாங்க வந்து த நா இதி து இன்ஸ்டாகிராம்ல பாத்தே தக்காளி வெ வெந்நீர் வச்சுட்டு வெந்நீர்ல வந்து பூண்டு தக்காளி அப்றோ பட்ட மிளகா இருக்கு பாத்துங்க அது நமக்கு எவ்வளவு தேவயோ அந்த அளவு கு வந்து ஊற வச்சுர்ணு
ஆ ஆ
கொஞ்சம் அந்த வெந்நீர் ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரோ அப்டியே வச்ஆற வரைக்கு இருந்துட்டு அதை எடுத்து நல்ல கிரைண்ட் நல்ல பேஸ்டா ஆக்கிர்னு இத மட்டு அப்புற வந்து நம்ம கு கர்ல வந்து நெய் அப்புறோ எண்ண இதெல்லா போட்டு கு அந்த நாஸ் சோம்புதா தக்காளி சாதனே சோம்புதா யூஸ் பண்ணுவே ம் ப ம் பட்ட எல்லா போ ட மாட்டே அ சோம்பு மட்டு போட்டுட்டு அதுல வெங்காயம் அற உ பு அப்புறோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லா போட்டு நல்லா ப்ரௌன் ஆனது இந்த பேஸ்ட் அரச்சு வச்சோ ல நம்மோ இது தூக்கி போட்றணு சோ நம்ம இதுல அ மெ மெளகா போட்டதுனால மெள னா தூள் தேவ கெடயாது இதுவே போது இது நல்லா எண்ண பிரிஞ்சு வர அளவு கு அத நா வதக்கிக்கிட்டே இருப்ப எண்ண பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புற நம்ம என்ன ரைஸ் வீட்ல சாதாரண ரைஸ்னாலு இல்ல பிரியாணி ரைஸ் எதுவோ நான் போட்ருவே ம் போ வீடு ரைசா இருந்தா நா மூண்லருந்து நாலு விசில் வெப்பே அதே பாஸ்மதி அந் இந்த மாரினா ரெண்டு விசில் அவ்ளோ தா
ஆ ஹா நான பிரியாணிக்கே சாதா ரைஸ்தா போ செய்வோ மேக்சிமோ வாங்க மாட் டோ இங்க அதாவ்து எங்க சொந்தக்காரவுங்க ஆ எனக்கு நல்லா வந்துரு எனக்கு டேஸ்டியா தா இருக்கு எங்க வீட்லலா வாங்க வுட மாட் டாங்க எங்க வீட்ல ஐடில ஒக் பண்ணாங்கன் தா பேரு அ பட் வந்துட் நாங்க கொஞ்சோ ஸ் அப்டியே மிடிலா தான ஆமா அவர் கூட சேந்து சேந்து நானு அப்டியே ஆயி டே அதனால கொஞ்சோ வாங்குவோ பட் வாங்குனா எப்பவாவது ரேரா இந்த மட்டன் பிரியாணி இந்த மாரி செய்வோல அந்த மார எங்க அதுவே சின்ன டம்ளர் ல மூணு மூணு பேர் தானே இருக்கோ சின்ன டம்ளர் ல போட்டாவே போது எங்களுக்கு
ம் ம் இது மாரி பண்ணி பாருங்க மாஸ் சாலா வந்து நா இந்த மசாலா தா போட மாட்டே எல்லா மசாலாவுமே இந்த சாம்பார் பொடி ரசப்பொடி தவர நா என்ன இருந்தாலு நா போட்ருவே அது மாரி இருந்தா எனக்கு புடிக்கு எல்லா மசாலாவயு கலந்து போடும் போது ரொம்ப டேஸ்டாருக்கு அது
ஆ ஹா
ம் ஒருத்தவங்க சொன்னாங்க பிரியாணிக்கு சாம்பார் பொடி போடுவோ அப்டின்னு சொல் சாம்பார் பிரியாணிக்கில்ல வத்த கொழம்பு வத்த கொழம்புல வந்து சாம்பார் பொடி போட்டு பண்ணுவாங்களா அ
நானு யூடியூப்லல்லா பாத்தே சாம்பார் பொடி வேனா யூஸ் பண்ணி கொழம்புத்தூள் அக்சுவலி கொழம்புத்தூள் சொல்றாங்கல்ல கொழம்புதூள்னு சொல்றாங்கள அந்த கொழம்புதூளு நானு ஆக்சுவ்லி எங்க அம்மாவு அரச் ச்சு எங்க அம்மா அரெப்பாங்களா என் தெர்ல அரச்சதில்ல எனக்கு தெரிஞ்சு எனக்கு நெறைய பேரு சொல்லுவாங்க கொழம்பு தூள் வீட்ல அரச்ச கொழம்புத்தூள் நா அரச்ச நா அரச்சது இல்ல எனக்கு கெ அது என்ன போட்டு அரைப்பாங்கன்னு தெரியாது ஆக்சொலி என்னய பொறுத்தள கொழம்பு தூள்னா இந்த தனியாவு மெளகா தூளு சந்தது தா கொழம்பு தூள் தூள் அப்டின் நா என்னோட ஒரு இது கணிப்பு அதுதா நெனக்கிறே கொழம்பு தூள் அப்
இல்ல சாம்பாரு பொடி இருக்குது நிங் பாத்துருக்கீங்களா கடைல இருக் பாங்க அந்த மசாலா போட்டு வத்த கொழம்பு வப்பாங்களாமா அன்னக்கி சொன்னாங்க அவுங்க ஒரு ரெசிபி சொன்னாங்க
இல்ல இல்ல நானு கே பாத்துருக்கே யூடூப்லயே பாத்துருக்கே சாம்பார் பொடி போட்டு போ ப பண்ணிருக்காங்க வத்த கொழம்புகெல்லா
அப்புடியா
ஆமா யூடூப்லயே ரெண்டு மூனு ரெண்டு மூன் வீடியோ நா ஆக்ச்சொலி ஒரு வீ ஆக்சொலி நா நல்லாவே
அ நீங்க சொல்றதுலே தெரியுது நீங்க நல்லா சமை நீங்க சீரியஸ்லி சொல்றே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு கேமரா வாங்கி வச்சிட்டு நீங்க பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க அது ஒங்க பேஷனா இருக்கு நீங்க சொல்றதுலே தெரியுது
இல்ல ஆக்சுவலி நானு ஒரு ஓ ஆ ஆக்ச்சொலி நெறைய டைமாவ செஞ்சிரு ப்பே என்னாதா பண்ணாலுமே நா வந்துட்டு எப் எப்புடி இருந்தாலுமே அந்த ரெஸ் ப்பி வந்து யூடூப் ஒரு டைம் ரெஃபர் பண்ணுவே நானு ஆக்சொலி இன்னெக்கி மட் ட்டு தாரு யூடூப் ரெஃபர் பண்ணாம ஒரு கொழம்பு வச்சே என் தங்கச்சிக்கி ரொம்ப நாளா தட்ட பயிறு கொழம்பு வையி எப்பவுமே தட்ட பயிறு நா என்ன பண்ணுவேன்னா அ இது குக்கர்ல வந்து தட்டப்பயிர் போட்டு தக்காளி ஆ பச்ச மொளகா பூண்
பயிர்னா அது எப்டி இருக்கு
பருப்பு அ தட்டப்ப தட்டப்பயிர் பருப்பு ப்ரவுன் கலர்ல இருக்கு அதுதா அது வந்து பருப்பு கடஞ்ச மாரி வெப்பே எப்போமே அந்த தட்ட பயிரு வந்துட்டு கடஞ்ச மாரி வெப் ப்பே பருப்பு தா எ பையெ வந்து பருப்பு நெய் ஊத்தி சாப்டுவா அதுல பருப்பு அப்டின்னு சொல்லிட்டு ஆக்சொலி அந்த மாரி மட்டுந் தா நா வந்து கொழம்பு வந்து சுண்டல் கொழம்பு தா வெப் பெ சாம்பார் வேற சாம்பாருங்கிறது முள்ளங்கி போடுறது முருங்கா போடுறது ஓகேவா என்னைய பொறுத்தளவுக்கு இது வந்து தட்டப்பயிர் குழம்புன்னா ஆட்டி காட்சி கொழம்புன் சொல்லுவாங்க வெங்காயொ தக்காளி அ இது வெங்கா இதெல்லா வந்து வணக்கிட்டு அரச்சூத்தி வெப்பெ அந்த கொழம்ப சுண்டல் கொழம்பு அதுக்கு பேரு புளியெல்லா போட மாட்டே சுண்டல் கொழம்பு வொப்போ நாங்க சுண்டல் ம்ம உருளக்கெழங்கு கத்திரிக்கா முருங்கக்கா இதெல்லா போட்டு சுண்டல் கொழம்புன்னு வெப்போ அதுக்கு பேர் சுண்டல் குழம்புன்னு வெப்போ அதே ஃபார்மெட்டு தா பட்டு இதுக்கு வந்து த தட்டப்பயிறு நைட்டே ஊற வெச்ட்டு சுண்டல எப்டி நைட் ஊற வெப்போ அதே மாதிரி தட்டப்பயிறு ஊற வச்ட்டு குக்கர்ல ஒரு விசில் போட்டு எடுத்துட்டு
ம்
மார்னிங் விசில் போட்டு எடுத்துட்டு அதே ப்ராசஸ் தா இந்த தாளிக்க அந்த அட்டி காச்சி கொழம்பு அப்டின் சொல்லுவாங்க
ஓகே ஓகே ஓகே நீங்க யோசிச்சு பாருங்க நீங்ளே தனியா ஆரம்பிச்சுருங்க உங்குளுக்கு நல்லா வருன் நெனைக் கிறே எனா வு நல்லா சொல்றீங்கே கண்டிப்பா நல்லாத இன்ட்ரெஸ்டிங்கா வேற இருக்கீங்க அதுல அதலா ஸார்ட் பண்ணி விடுங்க சும்மா நானு ஒ சும்மா பண்ணுவுமேனன்னே அதுக்குப்ப டைமில்ல அதனாலா விட்டுட்டே
சே கால் முடிஞ்சிச்சு கால் முடிஞ்சு நாங் கால் பண்றே ஓகே வெயிட் பண்ணுங்க ஆப்லியே
ம்